வணக்கம்பா எப்படி இருக்கீங்க
நல்லாருக்கறேங்ம்மா நீங்க நல்லா கிங்களா
நல்லா இருக்கிற உங்க வீட்டுல எல்லாரு எப்டி இருக்கிறாங்க.
எல்லாரு நல்லாருக்கறாங்கம்மா உங்க வீட்ல நல்லாருக்காங்களா
எங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்கறாங்கப்பா சாப்ட்டீங்ளா
டோங்மா நீங்க சாப்டீங்களா
நா சாப்ட்டம்பா
செரிங்ம்மா
செரிங்கப்பா இப்போ உங்குளுக்கு அதாவுது இப்போ ஆ நம்ம இப்போ எப்டி சொல்றது கல்லூரில வந்து படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா
ஆமாங்கமா
ருக்கிற மாணவர்களு செரி அதுக்கப்றமா வே வேலக்கி போயிட்டு இருகுற மாணவர்களு சரி அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நல்லதா இருக்கூ அப்டின்றது எனக்கு தோணுது அதுல உங்களுடைய கருத்து என்னானு நா தெரிஞ்சுக்லாமா என்ன விஷ்யோ என்ன விஷ் யா அப்டின்னா வந்துட்டு ஆம் இப்போ தொழிற்கல்வி இருக் க்குதுங்லையா இப்போ வேலைக்கி போயிட்டுருக்கறவங்களு சரி கையில வந்து கைவசோ ஒரு நல்ல ஒரு தொழில் இருந்துது அப்டினா அதாவ்து எப்டி சொல்றது ஆ இப்போ வேலைக்கி போயிட்டு இருக்கறாங்க பட் ஆனா வந்து கையிலயுமே அவுங்களுக்கு ஒரு நல்ல தொழில் இருக்கு அப்டின்னா அவுங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குல்ல அத பத்தி நா சொல்ற உங்களுக் ம் நா பேசறது கேக்குதாப்பா
ஆ கேக்குதுங்மா கேக்குதுங்மா இங்கே கொஞ்சோ அ சரி இல்லாம இருக்குங்மா நெட்வொர்க் சரியில்லாம இருக்குங்மா
எனக்கு புரியுதுமா நீங்க என்ன சொல்ல வரீங்கனு கைத்தொழில் ஒன்றைக் கற்றுக்கொள் கவலை உனக்கு ஒற்றுக்கொள்னு பழமொழியேருக்கு க்குதே
ம் ஆமா நாமக்கல் கவிஞர் சொல்லிருக்குறாரு
சா தா கரெக்ட் தாங்மா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள்னு சொல்லிருக்கிறாங்க ஆஹ் எப்படி சொல்றது கல்லூரி முடிச்சுட்டு அஹ் வேலை இல்லாமல் வேலை தேடி கொண்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கை செலவுக்கு பணம் வேணுன்னா அந்த டைம் அந்த நேரங்கள்ல இந்த மாரி ஒரு தொழில் கத்து வச்சுக்கிறதுன்றது அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கோ
உம்
அதனால இது சரிதாங்கம்மா உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது தொழில் குலா
ஆமாப்பா அதாவது இப்போ இப்போ வந்து பெண்களுக்குமே சரி ஆஹ் இப்போ அதுதா எந்த ஒரு தொழில் அவுங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே நான் அவுங்க வந்து ஆஹ் எப்பவும் போல வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க இருந்தாலுமே வந்துட்டு கைல அவங்களுக்கு ஒரு தொழில் இருந்தது அப்படின்னா ஏன்னா இப்ப இருக்கிற வேலைையில்லா திண்டாட்டத்துல ஒரு பெண் ஒரு பெண்கள் எடுத்துக்கிட்டாலு சரி ஒரு ஆண்கள் எடுத்துக்கிட்டாலு சரி அவங்க வந்து அன்றாடம் வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது சரி கைல அவங்களுக்கு ஒரு வே அவங்களுக்கே ஒரு சுய தொழில் தெரியு அப் அப்டின்னா இப்போ ஏன்னா இப்போ இருக்கிற தலைமுறையில வந்துட்டு நடைமுறையில வந்துட்டு வேலையில்லா திண்டாட்டம் அதிகமா இருக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறதுனால ஒரு வந்து வேலை பாதுகாப்பு கெடையாது எந்த ஒரு அலுவலகத்திலயுமே போய் வேலை செய்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த நேரத்துல வேணாலு அந்த அலுவலகத்துல ஏற்படுற தடைகளின் காரணமாக அவங்க வந்து வேலையை விட்டு நிக்கக்கூடிய சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவங்களே வந்து வேலையில இருந்து நிக்கக்கூடிய சூழலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல அங்க அலுவலகத்துல அவங்களுடைய மேல தமா அவங்க வந்து அவங்க தொழில்ல ஏற்படுற நஷ்டத்தின் காரணமா அவங்க வந்து இவங்கள இருந்து இடை இடை இடைவதல் பண்றதுக்குமே இருக்கு அ மாதிரி இருக்கிற பட்சத்துல இவங்க வந்து கையில ஒரு தொழில் இருக்கு அப்டின்னா அவங்களுடைய எதிர்காலத்தையோ அவங்களுடைய குடும்பத்தையோ நெனச்சு அவங்க கவல பட தேவையில்ல அதனால எப்பயுமே என்ன சொ சொல்றது என்னுடைய ஒரு கருத்து என்ன அப்டின்னா யாருக் க்குமே வந்து கைல ஒரு தொழில் கத்து வச்சுக்குறது ரொம்ப நல்லது அப்படின் சொல்லி நா சொல்லுவே இப்ப அதுக்கு உதாரணமா ஸ் த இருந்தா நான் த தையல் கத்து வச்சுக்கலா அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ வீட்லயே வந்து ஆ இப் இப்போ பள்ளிக்கூடத் துல பள்ளி பள்ளி பள்ளிகள்ல வந்து ஆசிரியர்களா பணிபுரியிற பெண்கள் சரி அவங்க என்ன பண்ணலா வீட் டுலயே வந்து என்னது சின்னதா பள்ளி வகுப்புகள் சின்ன அதாவது அ இடைவகுப்புகள் அவங்க எடுக்கலா அந்த மாதிரி நா சொல்றே இது போக இது போக இதுக்கூ ந நெறைய வ நெறைய வகுப்புகள் இருக்கு பா வீட்ல வச்சே எடுக் கிற மாதிரி இப்போ ஆங்கிலோ ஆங்கிலம் கத் கத்துக்கிறது அப்டின் சொல்ட்டு அப்டின் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா போயிட்ருக்கு அப்போ வந்து ஒரு பெண்கள் வந்து அவங்க வீட்டுல இருக்குற பசங்களுக் கு வந்து அவங்க வீட்ல வீட்டுகிட்ட இருக்கிற மாணவர்களுக்கு அவங்க ஆங்கிலம் கத்து குடுக்கலாம் அதுல அவங்களுக்கு ஒரு நல்ல ஊதியமு கெடைக்கு அதுல அவங்களுக் அவங்க இன்னும் அதிகமா கத் துக்கலா அப்டின்றது என்னோட கருத்து இப்ப வந்து தொ தொழில் தொ இப்போ வந்து என்னன்னா ம் துணி த அதாவது தையல் வேல போயிட்ருப்பாங்க இல்லையா தையல் வேல தையல் வேல போயிட்டு இருக்கறவங்களுமே ஸ் சரி இப்போ நான் இப்ப வந்து ஒரு ஒரு ஒரு அலுவலகத்துல அவங்க பணியாற்றிட்ருக்கறாங்க அப் டின்னா வந்து வீட்டுல அவங்க தையல் வேலை கத்துக்க க கத்து வச்சுக்குறதுன் சொல்லி வீட்டுல வந்து அந்த தையல் இயந்திரம் அவங்க வாங்கி வெச்சிருக்குறாங்க அப்டின்னா ஒரு ஒரு ஒரு அ துணிக்கு அவங்க தச்சு குடுத்தாலே அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கணிசமான தொகை வரு அப்போ அதுவே அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு இல்லையா?
ஆமாங்ம்மா சரியா சொன்னீங்மா
அதே மாதிரி வ மாணவர்களுக்கு வரையறதுக்கு கத்து குடுக்கலா அந்த மாதிரி நறையா இருக்கு இப்ப வரைறதுலே இப்ப வரையறதுலையே வந்துட்டு ஆ சிக அதாது சிகிச்சையு இருக்குது அதாவுது நம்ளுக்கு நம்ளுக்கு இப்போ எப்டி சொல்றது கை காலுக்கு அளவுக்கு சிகிச்சை குடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வரையறது துலயே மன அமைதிக்குரிய சிகிச்சையு இருக்கு அதையுமே வந்து இப்போ நறையா ஆசிரியர்கள் வந்து ஃபா பின்பற்றாங்க ஏன் அப்டின்னா இந்த காலத்துல வந்து அ ம் கொழந்தைகள் எப்டி இருக்குறாங்க ரொம்ப அ பிடிவாதமா இருக்குறாங்க அந்த மாதிரி கொழந்தைங்கள வந்து இப்போ இப்போ மொபைல் தொ தொலைபேசி தொலைபேசி மத்த பொழுதுபோக்குல அவங்க என்ன ஆய்டுறாங்க அடிமை ஆய்றாங்க அந்த காலத்துல தா வந்து விளையாண்டாங்க உடற்பயிற்சி செஞ்சாங்க ஆ வே இது விளையாட்டு மைதானத்துல போயி அவங்களுடைய சக மாணவர்களோடு சேந்து நல்லபடியா விளையாண்டாங்க அப்ப அவங்களுடைய அப்ப அவங்களுடைய உடம்பு உடல் நிலை வந்து நல்லா இருந்தது ஆனா இந்த காலத்துல இருக்கிற மாணவர்களுக்கு அந்த மாதிரி பலன் கெடையாது அப்ப அவங்க என்ன பண்ணாங்க தொலை பேசுலியோ இல்ல கணினிலியோ அவங்களுடைய முழு நேரத்தையு செலவிடுறாங்க அந்த மாதிரி செலவிடுறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது உடல்நிலையில நெறைய உபாதைகள் வருது அந்த உபாதைகள அவங்க தடுக்குறதுக்கு க்காக இந்த மாதிரி வகுப் குப்புகள் வந்து நடத்தலா அதாவுது ஆ வரைபடம் மூலமாக சிகிச்சை அப்டின்னு சொல்லி இப்ப ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி ஒரு வகுப்புகள் எடுத்தா அந்த ஒரு மாணவர்களுக்குமே இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப் அப்டின்றது என்னுடைய கருத்து நீங்க என்ன சொல்றீங்கப்பா
ரொம்ப நல்ல கருத்துமா நீங்க சொன்னது ரொம் ரொம்ப ரொம்ப சரியான ஒரு கருத்து தான் இப்ப உள்ள கொழந்தைங்களுக்கு சரி பிள்ளைங்களுக்கு சரி அஹ் இளைஞர்களுக்கு சரி இந்த அறிவுரை வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அவங்ளுக்கு கை தொழின்றது ரொம்ப உதாரணமாகவு இருக்கு பயனுள்ளதாவு இருக்கட்டு எனக்கு இத பத்தி அவ்ளோ தாங்மா தெரியும் உங்களுடைய கருத்து ரொம்ப பயனுள்ளதா இருந்தது அத நானும் கேட்டு தெரிஞ்சு வச்சிகிற இனிமே வரக்கூடிய காலங்கள்ல நானு கை கை தொழில் ஒன்ற கத்து வச்சுகிறன் எனக்கு அது பயனுள்ளதா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா பா இப்ப நீங்களுமே வந்து படிசுட்டு இருக்குற ஒரு மாணவனா இருக்கலா அஹ் அதையே வந்து அது ஓ அது வந்து சரி நீங்கப்பஓ சரி அதுவே வந்து வேற எதாவுது உங்ளுக்கு தெரியு அப்டின்னா நம்ம பண்றதுல யோசிக்க கூடாது பண்ணலா ஆமா தான அது வந்து அந் அதுல இருந்து வறவங்களுக்கு ஒரு சிறு சிறு சிறு தொகையுமே வந்து உங்ளுக்கு உங்களுடைய படிப்பு செலவுக்கு மேற்படி செலவுக்கு இதர செலவுக்கு அது உங்ளுக்கு ஒரு உதவியா இருக்கு இல்லையா
ஆமாங்மா
அதுதா எ அதாவுது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு அனுபவமா எடுத்துகணு எல்லாத்தையுமே ஒரு கற்றலா எல்லாத்தையுமே ஒரு கற்றலா நம்ம எடுத்துகணு அதுதா அதனாலதா நா இத சொல்ல வந்தன் இப்போ அத முக்கியமா வந்து பெண்களுக்குமே வந்து இது ரொம்ப உதவியா இருக்கு அப்டின்றது எனக்கு என்னால புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா வந்து பெண்கள் வந்து இப்போ அதாவுது ஆண்கள் மாதிரி எல்லா எல்லா ஒரு சமயத்துலையுமே வந்து பெண்களால வெ வெளியில அதாவுது வீட்ட விட்டு வெளில போயி வே வருமானம் ஈட்ட முடியாது ஏன்னா பெண்களுக்கு நெறைய சூழ்நிலைகள் வரலாம் அவங்களுக்கு திருமணம் ஆகலா திருமணத்துக்கு அப்பறமா கொழந்தை பிறக்கலாம் அப்டி இருக்கிறச்ச வந்து அவங்களால என்ன பண்ண முடியாது வெளில போயி அவங்களால வருமானம் ஈட்ட முடியாது ஒரு அலுவலகத்துல போய் பணி செஞ்சு அதுல அவங்களால வருமானம் ஈட்ட முடியாது அப்டி இருக்கிற ஒரு சூழல்ல அவங்ளுக்கு இப்ப திருமணம் ஆயிடுச்சு கொழந்தையே பிறந்துடுச்சு அப்டின்னா அவங்ளுக்கு கையில ஒரு தொழில் அவங்ளுக்கு இருக்கு அப்டின்னா அவங்க என்ன பண்ணலனா அவங்க வீட்லையே ஏன்னு சின்ன சின்ன இந்த மாதிரி ஏதாவுது கைத்தொழில் மாதிரி பண்ணி பக்கத்துல இருக்குற குடும்பங்களுக்கு அத செஞ்சு குடுத்து அந்த குடும்பத்துல இருந்து அவங்ளுக்கு தேவையான ஒரு தொகைய வந்து அவங்க வருமானம் ஈ கட்டிக்கலா அது மூலமா அவங்களுக்குமே அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்டின்றது என்னுடைய ஒரு கருத்து
ரொம்ப அருமையா கருத்து சொன்னீங்கமா ஆமாங்கமா ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா இந்த அறிவுரை எனக்கு மட்டு ல்லாம மத்த எல்லாத்துக்கு பயனடையணு நம்புற த இந்த இப்ப இந்த காணொலியில கைத்தொழில் எவளோ முக்கியமான ஒண்ணு அப்படின்றத அதையு அதோட முக்கியத்துவத்தையு நம்ம தெரிஞ்சுக்ட் டு மீண்டும் இன்னொரு அழைப்புல இன்னு ஒரு சில
ஒரு அடுத்த ஒரு ம் ஒரு தலைப்புல நம்ம பேசலாம்பா நன்றி நன்றிபா வச்சுட்
நன்றிங்மா சரிங்மா